வணக்கம் நண்பரே எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
உங்க வாய்ஸ் கேக்கல ஹலோ
ஹலோ வணக்கம் நண்பரே எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க அப்டி இருக்குறீங்க
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க
என்னாச்சி சார் ஆளே பாக்க முடியல
கொஞ்சோ லீட்டீஸ் பிஸி ஆகிட்டோ என்ன பண்றது
அப்படியா ஊர்ல இருக்கீங்ளா இல்லையா தேடு தேடு னாலு கையிலயே பிடிக்க முடியிலைங்
இப்ப கிரா வீட்டுகுள்ளயேதா இருக்குற வீட்ட விட்டு எங்கேயும் நா போகலயே
அப்டியா கையிலயே புடிக்க முடியலையே சார
புடிச்சி பாருங்க கெடைச்சா புடிச்சிருங்க இல்லன விட்ருங்க
ம் ஓகே ஓகே
உங்க வாய்ஸ் சேரியா கேக்கல திரும்பா ரொம்ப லோவாக இருக்கு
அதுல பேசுனா கூட கரெக்டா இருந்தது இதுல பேசும்போது மைல்ட்டா தா கேக்குது எனக்குமே
ம் இப்போ கேக்குது இப்போ ஓரளவுக்கு பரவால்ல
பரவால்ல ஓகே என்ன ச
திரும்பு உள்ள போயிட்சி ஹலோ
என்ன சாப்டீங்க பூரியா குருமாவா காடையா கௌதாரியா
நானா கிரில் சிக்கன் சாப்டே
கிரில்டு சிக்கனா பாத்தீங்ளா எனக்கு குடுக்காமலே சாப்டீங்க
என்னென்ன சாப்டே தெரிமா கிரில் சிக்கன் அப்றோ ஷவர் பிளேட் ஷவர்மா அப்றமா ருமாலையா ரொட்டி அப்றோ ஹைதராபாத் சிக்கன்
பாத்தீங்ளா அப்ப வெரைட்டி வெரைட்டியா சாப்டு இருக்கீங்க
புரிலா
அப்ப வெரைட்டி வெரைட்டியா சாப்டிருக்கீங்க
ஆமா
எனக்கு இல்லாம
இது மட்டு இல்ல இன்னு என்ன சொல்றது ஆ ஆ ஆ என்ன சொல்றது மசாலா முறுக்கு அதுக்கப்றோ இது ஆ கார சேவு அதுக்கப்றோ பாதுஷா அதுக்கப்றோ ஜாங்கிரி
யூ சே
ம் நீங்க என்னா சாப்புடுவீங்க நொறுக்கு தினி
நொறுக்குதிணிண்னு பாத்தா எனக்கு தேங்கா பால் முறுக்கு ரொம்ப புடிக்கு இப்பங் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒக்காந்து திண்ணுட்டுதா இருந்த அதுக்கப்றோ இந்த குச் குச்சி சீப்ஸ்னு சொல்வாங்கல்ல அதுவு எனக்கு ரொம்ப புடிக்கு அதுவு நா நறையவே வாங்கி சாப்புடுவே எனக்குமே மேக்ஸிமம் இந்த நைட் டையத்துல தா எனக்கு பசி அதிகமா எடுக்கு அப்புடீங்கிறப்போ திங்கறதுக்கு நொறுக்கு தீனி எதாவது இருந்துட்டே இருக்குனோ எனக்கு
ம்
இல்லனா வாயல்லா ஒரு மாதிரியா இருக்கு
ம் ம் ம் பசிக்கோ அப்புறோ பசிக்கும்ல எனக்கு
ஆமா பசிக்கும்ல
ம் எந்த நொற்குதீனி உங்குளுக்கு ரொம்ப புடிக்கோ
எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொன்னா எப்டி சொல்றது இப்ப இந்த முறுக்கு வகைகள் பாத்தீங்கன்னா எனக்கு தேங்கா பால் முறுக்கு ரொம்ப புடிக்கோ இல்ல பொதுவா அப்டீன்னு பாத்தீங்கன்னா அ அ அல்வா மிச்சறு
ம்
ஆ அதுக்கப்புறோ இந்த சேவ சேவுனு சொல்லுவாங்கல்யா அது இனிப்பு சேவுன்னு சொல்லுவாங்க அதுக்குப்பேரு
ஆ ஆ
அது எனக்கு ரொம்ப பிடிக்கோ இதெல்லா நறைய சாப்புடுவே
ம்
ஹலோ ம்
எனக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப புடிக்கோ
நறைய இனிப்பால இருக்கோ
அது அதுதா அதாவது குலாப் ஜாமுன் அந்த மாரி தனியா சாப்புடுறத விட குலாப் ஜாம் கூட நம்ம கொஞ்சோ பால் கோவா மிக்ஸ் பண்ணி சாப்ட்டு பாருங்க அதுல இருக்க ஒரு தனி சுவையே தனி ஆமா ஒரு சில பேர் எப்டி தெரியுமா சாப்புடுவாங்க ஐஸ் க்ரீம் கூட குலாப் ஜாமு மிக்ஸ் பண்ணி சாப்புடுவாங்க அப்டி சாப்பிட்ருக்கீங்களா
ஹலோ
சொல்லுங்க கேக்குது கேக்குது
அதுக்கப்புறோ இந்த ரசகுல்லானு சொல்லுவாங்க அதெல்லா சாப்ட்ருக்கீங்
ஆ ரசகுலா ரசமலாய் எல்லாமே புடிக்கோ
அது செரி ம் ம் அதெல்லா நல்லா இருக்கு சாப்புடுறதுக்கு நல்லா இருக்கோ ஆனா இந்த இனிப்போட இந்த தித்திப்பு மட்டுமே இதா இருக்கோ ரொம்ப அதிக
அதா லிமிட்டா சாப் அப்ப எதுவுமே நல்லதா ஒடம்புக்கு அளவுக்கு மீறினாதா உங்குளுக்கு என்ன சொல்றது தொண்டைக்கு இன்ஃபெக்ஷன் ஆவோ தொண்டைக்கு இருகோ எல்லா தொந்தரவு பண்ணு
அமிர்தமு நஞ்சா
அடடா பழமொழிலா இப்ப பட்ட கெளப்புறீங்க
அவர யாப் கம்பங்கூழு
ம் என்ன சொல்றது அத டைமுக்கு அடிக்கிறீங்க ஆ டைமிங் சொல்லுவாங்கல அத மாரி
எப்டி
டைமிங்கு அப்றோ ஏதோதோ நம்ம ஒரு வசனோ பேசுறனா ஆமா டைமிங் எல்லா டக்குன்னு பிடிப்பாங்கல டைமிங் அடிக்குதுன்னு சொல்லவாங்கல இந்த மாதிரி சொல்றே
ம் அப்டி கூட வெச்சுக்கலா
உம்
எனக்கு தேவனா வீட் வீட்லயே நா போட்டு சா ச சாப்ட்டுப்பே இப்ப லேஸ் சாப்னுனு ஆச இருந்துச்சுன்னா நா கடையில லேஸ் வாங்க மாட்டே வீட்லயே உடனே இந்த சிவுறு மிஷின்ருக்கு அது எடுத்துப்பே மெ ஆ ஆ மெல்லிஸா சீவிடுவே சீவிட்டு என்ன பண்ணுவன்னா லைட்டா உப்பு தடவி காய வெச்சிருவே அ ஃபேன்லினாலு சரி இது ஒட்னா சரி
அதாவுது ஈரப்பத வந்து கொஞ்ச உணரணு கரெக்டா
ஆமா ஆமா காய போட்ருப்பே காய போட்டு ஆ கப்புறோ
எவ்ள நேர காய போடுவிங்க அதிகபச்சொ
கட கடான் காய போட்ருவே
ஆ ஆ காய போட்டு அப்புற பொரிச்சா கொஞ்ச நல்லது மொறு மொறுன்னு வரு ஆ
ஒரு கொஞ்சொ ஒரு ஹாஃப்ன் அவர் காஞ்சுதுன் வெச்சுக்கோங்ளே அதுக்கப்புறோ பொரிச்சோன்னா லேஸ் மாரி இருக்கு அச்சா கடையில வர லெ லேஸ் மாரி இருக்கு இந்த பிள்ளைங்களே ஏமாத்திர்ல
ம் அதுவே இந்த ஈரத்தோடு போட்டா அது வத வதன்ருக்கு அ
ம் அப்டிதா இருக்கு
ஹலோ
ஹலோ
உங்க ஃபோன் கொஞ்ச நேரா வெச்சு பேசுங்க டவரு அங்க அங்க போயிட்டு போயிட்டு வருதுன் நெனைக்கிற
இப்ப கேக்குதா
ஆஹா கேக்கல திரும்ப பேசுங்க
இப்ப கேக்குதா
ஆ இது அப்டியே மெயின்டன் பண்ணுங்க
ஹலோ
ம் கேக்கு கேக்கு சொல்லுங்க
உங்களுக்கு வீட்ல இந்த சிப்ஸ் செய்யறது இதெல்லா தெரியுமா என்ன
ஆ சிப்ஸ் தெரியு அதர்ச தெரியு
அத்ரச தெரியுமா எப்பயா அத்ரச எப்டி போடுவீங்க
அத்ரச என்ன நம்ம இதுதா அரிசி மாவு நம்ம வ வ வெள்ளத்துல செய்ற அத்ரச தா நல்லாருக்கு ச சக்கரைள செய்யக்கூடாது
அ செய்யனுமா
ம் வெ வெள்ளத்துல செய்ற அத்ரசதா ருசியா இருக்கு சர்கக்க போடுறது இறுகிரு அந்த மெதுவா இருக்காது வெள்ளத்துல செய்ரச கொஞ்ச நாள் நாலு மெதுவா இருக்கு டேஸ்டு நல்லா இருக்கு
அப்டியா இரு கதையா இருக்கு
ம் அதுக்கப்புறோ இது நம்ப ஒ புட்டு போலின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா அ தெரியுமா உங்களுக்கு ஹலோ அத ஒபு உபுட்டு போறின் சொல்லுவாங்க தெரியுமா
எப்பயோ ஒரு வாட்டி கேள்விப்பட்டதுதா
ம் அது நல்லா இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறோ எனக்கு தட்டுவடனா ரொம்ப புடிக்கு தட்டுவட உங்ளுக் தெரிமா தட்டன் சொல்லுவாங்க
அப்டியா தட்டுவடையா எனக்கு இந்த உர்ளக்கிழங்கோட கடைல போட்டு வச்சிர்ந்தாங்கள
ம் ம்
அது வச் சாப்புறதுக்கு நல்லாரு ஃபோன் வேணு ஃபோன் வேணு ஃபோன் வேணுன் சொல்லி தி
திரும்ப திரும்ப உங்க வாய்ஸ் உள்ள போய்ர்ச்சு நேரா வாங்க நேரா வாங்க
எப்டிதா நைட்டு விடிய விடிய உக்காந்து வேலபாக்குறீங்ளோ எனக் சத்தியமா தெரில அந்த ஓ
ம் சொல்லுங்க நீங்க ஹலோ
இல்ல நைட் டைம் நைட் டைம்ல எப்டிதா விடிய விடிய ஒக்காந்து வேல பாக்குறீங்ளோ தெரில
பழகிருச்சு என்ன பண்றது அதுதா நம்மளோட மெய்ன் ரெஸ்ட்டு போட்டுதா அப்புறோ வேல இருக்கு திட்டுவாங்களே அடிப்பாங்களே அங்கரு அங்கருந்து சென்னைல இருந்து ஒரு கல்ல தூக்கி அடிப்பாங்க அது அது இங்க வந்து நம்ம மேலே உழுகு அந்த கல்லு
ஆமாம்மாம்மா
அப்டிங்கிறப்போ நம்ம முழுச்சுதா இருந்திர்க்ணு வேற என்ன பண்றது தூங்க முடியாது
ஆமா ஆமா
சேர் நீங்க அந்த விஜய் டி வி ல பாத்துருப்பீங்ள சிரிச்சா போச்சுனு
ம்
ஒரு நிகழ்ச்சி
அது என் நிகழ்ச்சி
சிரிச்சா போச்சுனு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது மாரி எனக்கு தூங்குனா போச்சு அவுளோதா புரிதுங்ளா
ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது கேக்குது
அப்பப்ப விட்டு விட்டு கேக்குது என்னனே தெரில
அதா உங்ளுக்கு எதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நெனைக்கிற உங்குள்து எப்டி தெரிமா இருக்கு கடல் அலை மாரி ஏறுது எறங்குது ஏறுது எறங்குது ஆனா ஒரு நிலையா கேக்க மாட்டேங்கிது
எப்டி
புரில
ஹலோ
சொல்லுங் கேக்கு சொல்லுங்க
ரொம்ப மெ மெதுவா மைல்டா இருக்கு சவுண்டெல்லா
அதேதா உங்குளுக் உங்க சைடு எதோ நெட்வொர்க்ல ப்ராப்ளம போல இருக்கு திடீர்னு வாய்ஸ் அதிகமாகேக்குது திடீர்னு அப்டியே கொறஞ்சிர்து
இப்ப கேக்குதா கரெக்ட்டா
ஆ இப்போ கேக்குது கரெக்ட்டா ஹலோ
ஹலோ
திரும்ப காணாம் போய்ட்டீங்க
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குதாங்க நல்லா கேக்குது
அடுத்தது கேக்க மாட்டிக்கி
ஆ இப்போ கொஞ்ச பரவால ஆ இப்ப கொஞ்ச நல்லா கேக்குது
ம்
அ பழைய படி உள்ள போயிச்சி அவ்ளோதா
ம்
நீங்க நல்லா சாப்ட்டு வாங்க தீனி சாப்டு வாங்க உங்களுக்கு ஒடம்புல தெம்பு இல்லனு நெனக்கிறே அதா வாய்ஸ் அப்போ அப்போ டவுன் ஆகுது
ம் இல்ல இன்னு ரெண்டு முறுக்கு உள்ள வுடுங்க இன்னு சரியா போய்று
அதுக்கப்புற காத எஞ்சு கேப்பாங்க
அதுக்கப்புற
போயிட்டு தேங்கா பால் முறுக் இப்ப போயிட்டு தேங்கா பால் முறுக்கு வாங்கி வச்சிருக்கே அத போயிட்டு சாப்ட்டு டன் வச்சுக்கோங்க தெம்பாயிரு
ம் ம் ம் எனக்கு முட்ட பணியார இருக்கு அத போய் தேடி எடுத்துட்டு வந்து சாப்புன்ணு இன்னி இனிப்பில செய்வாங்க அந்த முட்ட பணியாறங்கிறது நீங்க சாப்ட்ருக்கீங்களா ஹலோ கேக்குதுங்களா
ஆ
ம் சொல்லுங்க கேக்குது
இதுக்க கால் பேசும் போது வருவா எ இல்ல இதுக்கப்புற கால் பேசும்போது ஒரு வாட்டி ஃபிலெட் மோட்ல போட்டு ஆன் பண்ணிதா பேசும் போது
ம் ம்
அப்பதா எனக்கு கேக்கு ஏ இன்னொரு ரெண்டு நிமிஷோ பேசிட்டு போலாமே
அதா உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுல அந்த ஃப்ளைட் மோடு போட்டு வாங்க
அப்டியா
ஆ பாதி நேர ஒண்னுமே அளவு அளவு அதயே போயிருது
இல்ல இப்ப ரெண்டு நிமிஷ பேசாமுடியாது கண்டிப்பா பேசினா இது கூட வேஸ்ட் ஆகு
அது ரொம்ப லோவா போயிருது திடீர்னு ஒன்னுமே கேக்க முடியுது அதா
இப்ப இப்ப கரெக்டா தெளிவா கேக்குதா
இல்ல இல்ல இல்ல
அப்ப எதோ செல்லுல தா ப்ராப்லம் என்னா நா சாவுண்டா தா பேசுற
ஆ இப்போ கரெக்டா இருக்கு ஆ
இப்ப ஏ கரெக்டா இருந்ததுனா வாய்கிட்ட செல்ல வச்சிருவெ
ஆ இப்போ தா கேக்குது எல்லாம சூப்பர கேக்குது அப்போ நெட்ஒர்க் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு ஃப்ளைட் மூட் போட்டு ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க சரியாக போயிறு
ஹலோ
சரி சரி போயிட்டு வாங்க ஓகேவா